வணக்கம் ஹலோ வணக்கம்ங்க என்ன பண்றீங்க
என்ன பண்றீங்க
இதோ இப்ப சும்மாாதாங்க இருக்கேன் தம்பிக்கு எதனா செய்யலாமான்னு சொல்லிட்டு யோசித்துன்னு இருக்கேங்கப்ப சாயந்திரத்துல எதனா ஸ்நாக்ஸ் மாரி குடுக்கலான்ட்டு நீங்க உங்களுக்கு எதனா ரெசிபி சொ தெரிஞ்சீங்கன்னா எனக்கு ஷேர் பண்றீங்களா
கண்டிப்பா உம் முட்ட மிட்டாய் செஞ்சு தரீங்களா நா ரெசிபி சொல்லட்டா
சொல்லுங்க
பால் கோவா வந்துட்டு சீனி போடாம இருக்கும்ல வெறும் கோவா மட்டும் எடுத்து அது வந்துட்டு முட்டையை வந்துட்டு ஒடச்சி சல்லடையில வச்சு அது வந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு முட்டையா இப்ப நீங்க வந்து நூறு கிராம் பால் கோவா எடுத்திருக்கீங்க அப்படின்னா நாலு முட்ட அஞ்சு முட்ட சேர்க்கலாம் அஹ் அந்த முட்டைய ஓடச்சு டு அந்த கோவாட சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணணும் வெண்ணிலாஎசன்ஸ் ஒரு ஹாஃப் கப் சீனி இல்லன்னா ஒரு ஒரு கப் சீனி எடுத்துக்க ஆஹ்
செரி ஓகேங்க
எடுத்துட்டு நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் மெதுவா பீட் பண்ணிட்டே இருக்கணும் அது நல்ல பீட் ஆயி வந்ததும் சல்லடை வச்சு நல்லா சளிச்சு விட்டு ஒரு கடாயல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல வந்துட்டு அந்த நம்ம கலந்து வச்சிருக்கத வந்துட்டு மெதுவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும் அப்படியே அது கொஞ்சம் கெட்டியாய் வரும் அப்ப எடுத்து வச்சுட்டு ஒரு ஹாப் கப் நெய் ஊத்தி நல்லா திருப்பியும் பிளண்ட் பண்ணி விடணும் பிளண்ட பண்ணிட்டு ஓவன் இருந்தாஓவன் இட்லி சட்டி இருந்தா இட்லி சட்டி ட்டில வச்சு ஒரு ஆப் அன் அவர் குக் பண்ணணும் அதுக்கு கீழ வந்து இட்லி சட்டி வச்சு அதுக்கு மேல ஒரு சின்ன கிண்ணத்த கமத்தி அதுக்கு மேல நீங்க வச்சிருக்க அந்த ட்ரே இருக்கும்ல
செரிங்க
ச்ச மூடி வச்சு ஒரு ஹாஃப் னவர் பொறுமையா அது வேகவிடணும்
சரி ஓகே ஓகேங்க
ட்ரை பண்ணி பாருங்க
அவ்வளவுதான் சரிங்க நாங்க வந்து பாத் பா்த்தீங்கன்னா சரி அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து இந்த நட்ஸ் மாரி தான்ங்க குடுப்போம் ஃப்ரூட்ஸ் அப்படியே மிக்ஸ்டா குடுப்போம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாரி அப்ப தான் பச்ச கலர்ல ஒரு சீட் இருக்குங்க பம்கின்னு சரி நான் அதான் குடுத்தனுப்சேன் அது நான் குடுக்கல எங்க வீட்டுக்கார வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வந்து போட்டுட்டுருந்தாங்க அப்புறம் சாப்பிடல அப்புறம் மிஸ்ஸுமே வந்து அத சாப்பிட மாட்டாங்க கொழந்தைங்க நீங்க வேறமே செஞ்சுதாங்க அப்படின்ற மாரி கேட்டாங்க அதுக்கப்புறம் சேரின்னு சொல்லிட்டு விட்டு நான் என்ன பண்ணேன் டிஸ்லா ஏதோ நானுமே இப்ப தாங்க கத்துட்டுருக்கேன் அதனால சும்மா இந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணேங்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் அத வந்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டேங்க பண்ணிட்டு அப்புறம் டேட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அதோட இந்த பவுடரு பண்ண நட்ஸோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணிட்டு அதல சாக்கோ பவுட்ரும் லைட்டா வெண்ணிலா எசன்ஸ் லைட்டா போட்டு அதுமே திரும்ப கிரைண்ட் பண்ணி ட்டு நெய் போட்டு லட்டு மாரி போட்டு வச்சுட்டோங்க ஆனா இந்த வால்நெட் எல்லாம் போடவே என்ன ஆடுச்சு அந்த தோளோட போடவே கொஞ்சம் லைட்டா ஒரு கசப்புமா இருஞ்சி நம்மளுக்கு அது பெருசா தெரிஞ்சுக்கல ஆஹ் நம்ம ச ஹெல்தியா இருக்கன்னு சாப்ட்டுறோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து கொஞ்சம் கசப்பு கூட இருக்க கூடாது அப்டின்ட்டு அந்த அளவு கசப்புல்ல ஆனா அந்த அந்த தோலோட பிளேவர் வந்து ஒரு கசப்பா தெரிஞ்சிச்சு அது வந்து சாப்டாம அப்புறமா எடுத்துன்னு வந்ட்டு இருந்தான் திரும்பியா மதியானம் வந்து அதையவே உக்காஞ்சு பொறுமையா சொல்லி நல்லது தம்பி இத சாப்ட்டுதான் ஆகணும்ன்னு சொல்லிட்டு பொறுமையை ஊட்டி விட்டாங்க நம்ம எல்லாமே செஞ்சு கொடுக்க ரெடியாதான் இருக்கோம் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா சில டைம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க ராகி ராகி எல்லாம் குடுக்கணும்னு சொல்றாங்க அதுல கேக்கு மாரி பண்ணி கொடுத்தேன் அப்ப ஆர்வமா அத கட் பண்ணி ஒரு ரெண்டு பேஸ் மூணு பேஸ் சாப்பிடுற வரைக்கும் ஒரு நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஆஹ் அந்த அளவு சாப்பிட மாட்ருக்காங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல போய் போட்டு கொடுத்தா அத திருப் அப்படியே எடுத்துன்னு வராங்க நம்ப வந்து குழந்தைங்கன்றனால கொஞ்ச நாட்டு சக்கரை போட்டு கொஞ்ச கம்மியாதான் நான் வந்து சுகர் போடுறேன் அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டிருக்கு சுகர் நிறைய போடணும்ன்ற மாரி கேக்குறாங்க
உம் அது எல்லா குழந்தையுமே அப்டித்தான் நீங்க என் டேட்ஸ் இருக்குல்ல அத வந்துட்டு நல்லா மசிச் ச்சு விட்டுட்டு கச கச அந்தவெல்ல கலர்ல இருக்கும் தெரியுமா
உம் தெரியுங்க
அது அது கொஞ்சம் வச்சுக்கணும் இந்த நட்சல்லாம் ஒண்ணும் அதிகமா அடிக்கணும் ரொம்ப மையா திரிக்காம ஒண்ணும் பாதியுமா அடிச்சு கொஞ்சம் நல்ல ஒரு கீ போட்டு அது நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து டேட்ஸ் எல்லாம் வந்து நல்லா மசுச்சி வச்சிருக்கீங்கல்ல அதுல வந்துட்டு கொஞ்சம் ஹனி ஹனி இல்ல அப்படின்னா நீங்க கொஞ்ச வெள்ளப்பாகு கூட போட்டுக்கலாம் இல்ல அதுவும் இல்ல அப்படின்னா டார்க் சாக்லேட் இருக்குல்ல
உம்
அது போட்டுக்கலாம் அது வந்து நீங்க என்ன பண்ண டேட்ஸோட சேர்த்து இந்த ஒண்ணும் பாத்தியமா அடிச்சு வச்சிருக்க அந்த மிக்சரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்க டார்க் சாக்லேட் போடுறதா இருந்தா மிக்ஸ் பண்ணிட்டு டார்க் சாக்லேட்ட வந்துட்டு டபுள் பாயிங் மெத்தர்ல வந்துட்டு அத வந்துட்டு ஸ்லோவா வச்சு மெல்ட் பண்ணணும் மெல்ட் பண்ணி நீங்க புடிச்ச வச்சிருக்க பால்ஸ் வந்துட்டு அந்த டார்க் சாக்லேட்ல போட்டு அது வந்துட்டு ஃபிரிட்ஜில வச்சிட்டு அது கொஞ்ச நார்மல் ஆனதுக்கு அப்பறம் வெளில எடுத்து வச்சட்டீங்கன்னா அது பாட்டுல இருக்கும்
ஆமாங்க நானே வந்து இப்ப சாப்பிடாதுக்கு அந்த இப்ப நிறைய அ லட்டு மாதிரி ரவுண்ட் பண்ணி ஃபிரிட்ஜ்ல வச்சிருக்கேங்க இப்ப அதயே வந்து டார்க் சாக்லேட்ல வந்து இந்த நீங்க சொன்னீங்கள டபுள் பாயிளிங் அந்த மாரி பண்ணி மேல வந்து சாக் பாலுன் சொல்லிட்டு ஏமாத்தி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான பிளான் பண்ணி வச்சிருக்கேங்க
உம் வைட் சாக்லேட் டார்க் சாக்லேட் ஒன்னு ஒயிட் சாக்லேட்ல ஒரு டைம் வந்துட்டு முக்கிட்டு அதுக்கப்பறம் டார்க் சாக்லெட் ஒன் டைம் முக்குங்க ஒரு மூணு கோட்டிங் வைங்க அப்ப கொஞ்சோ நல்லா இருக்கும்ல சாப்டுறதுக்கும் நல்லா இருக்கும் அவங்களுக்கும்
ஆமா ஆமாங்க இப்ப வந்து நீங்க இந்த டார்க் சாக்லேட்ல வந்து இந்த ப்ரௌனி எல்லா செஞ்சிருக்கீங்களா
உஹம் நா எல்லா பண்றேன் நல்லா இருக்கும்னா ஹோம் பேக்கர் ஹ
ஓ அப்டிங்களா சரி சரி அதுதான் நீங்க சொல்றதுலே தெரியுது ஏதோ வந்து நீங்க பண்றீங்க எல்லாமே நாலேஜ் உங்களுக்கு தெரியுது அந்த குக்கிங் ரிலேட்டடா பேக்கிங் ரிலேட்டடா தெரியுது அதனாலதான் ஆக்சுவலி நான் வந்து ஒரு வீடியோ பாத்தங்க பாத்துட்டு சரி நம் மளும் செய்யலாம்ந்த பிரவுனி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் டார்க் சாக்லேட் எல்லா என ஹஸ்பேண்ட் சண்டை போட்டு வாங்கித்தா வாங்கி தந்துருவாங்க என்னன்னா நான் செய்யாமே வச்சிருப்பேன் அதுதான் பிரச்
நீங்க வேணா வாஃபுல் டரைப் பண்ணுங்க ரொம்ப ஈஸி
ஓ அப்பிடிங்களா
ஆஹ் ரொம்ப ஈஸியா இருக்கு கொழந்தைக்கும் நீங்க குடுக்கலாம்
ஆ சரி ஓகேங்க ரெசிபி வேணா ஷேர் பண்ணுங்க நானு ஆ வேணா ட்ரை பண்ணி பாக்குறேங்க
ஒன் கப் மைதா மாவு ஆஃப் கப் சீனி பாலு முட்ட வெண்ணிலா சேன்ஸ்
ஓகேங்க
இந்த மூணையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும் நல்லா தோசமாவு மாதிரி இருக்கணும் அது
ஓகேங்க
அப்புறம் நீங்க வந்து வாஃபில்க்கு வந்துட்டு நெய் ஊத்தணும் நெய் இல்லன்னா பட்டர் அந்த மாவுலையே போடணும் ஒரு ஆ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெண்ண ம்ம்
ஓகேங்க
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நல்லா ஒரு பாக்குறதுக்கு வந்து நல்லா ஒயிட்டா ஒரு மாரி எல்லோவும் இல்லாம ஒயிட்டும் இல்லாம ஒரு காம்போ கலர்ல இருக்கும்
ஓகேங்க
பிளேவர் வேற மாதிரி வேணு அப்டினா நீங்க எசன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வெண்ணிலா இல்லாம வேற இன்னொரு எசன்ஸ் ஊத்திக்கலாம்
சரி ஓகே ஓகேங்க
அத வந்து தோசை மாவு மாதிரி இருக்கும் அத நல்லா கிண்ணிட்டே இருக்கணும் கொஞ்சம் பீட் பண்ணி விடணும் நல்லா பீட் பண்ணி பாக்குறப்ப கேக்கோட பே பேட்டர் எப்டி இருக்கும்
ஆமா ஆமா அந்த அந்த கன்சிஸ்டென்சி
அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் அது வந்துட்டு தவா இல்லன்னா இரும்பு தோசைகள்ல வந்துட்டு ஊத்திட்டு ஒரு ஒரு காரணி எண்ணெல்லா ஊத்த கூடாது ஒரு கரண்டி ஊத்திட்டு மேல வந்துட்டு ஒரு டிபன் அப்டி இல்லன்னா ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு கம்பர்டபிளா இருக்கிற மாரி அது மேலே வந்து அமிக்கி வச்சு விடணும்
ஓகே ஓகே
அப்டி வைக்கிறப்ப வந்துட்டு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் கடைல கிடைக்கிற வாபுல் மாதிரி வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்றம் திருப்பி அதே போட்டு திருப்பி அதே மாதிரி அந்த டிஃபன் வந்து மேல வச்சற்னு அதாவ்து கமுத்தி வைக்க கூடாது அப்டியே மேல வைக்கணும் தட்டு மாதிரி மேல வைக்கணும்
சேரிங்க நா வேனா ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேங்க எப்படி வந்துருக் கு என்ன நா வந்து பாத் தீங்னா சும்மா இந்த கேக் பாக்குறேன்ட்டு இப்பல்லா யூடியூப்ல நெறைய வீடியோஸ்லா வருதுங்லங்க அதெல்லா ஒன்னு ரெண்டு எதனா பாத்துட்டு போய் ட்ரை பண்ணுவே னு பண்ணுவேங்க அவ்ளொதாம் மத்தபடி ரொம்ப டீப்பால்லா போய் இந்த பேக்கிங்ல எனக்கு பண்ணதில்லங்க நார்மல் குக்கிங் வீட்ல அப்பா அம்மால்லா செய்வாங்கல அந்த மாரிதா செ இப்ப கொழந்த சாப்புட மாட்றகுன்தா செரி கொஞ்ச நம்ம எதுனா டிஃப்ரெண்டா செய்யலா அப்டின் சொல்லிட்டு அ கொஞ்சொ கொஞ்சொ வந்து பண்ணிட்ருக்கேங்க
இல்லனா சும்மா அந்த பாட்டில வந்துட்டு பான் கேக் மாதிரி ஊத்திட்டு அதுல வந்துட்டு எடுத்துட்டு அதுல வந்து சு ம்மா அந்த டார்க் சாக்லேட் இருக்குல்ல அது வந்துட் டு சும்மா அதுக்கு மேல அப்புடி ஊத்தி விட்டு குடுத்தீங்கனால் சூப்பரா இருக்கு வாஃபுல் மாதிரி கொஞ்ச கூயியா இருக்கு அவ்ளதா
கேங்க நானுமே ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு எப்பிடி வந்துச்சுன் சொல்லிட்டு சொல்றேங்க ம் அதுக்கப்றொ‌ உங்க வீட்ல பசங்கலா இருக்காங்களா செஞ்சு தருவீங்ளா நெறைய டிஷஸ் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு அவுங்களுமே நல்லா சாப்புடுவாங்க போலருக்கு
சாப்புடுவாங்க
அப்டிங்ளா சேரி சேரிங்க உங்களுக்கு நீங்க குக் இது பண்றீங்ளா பேக்கிங் மை பிஸ்னஸ் மை பண்றீங்ளா ஓகேங்க ஷாப் மை வச்சிருக்கீங்ளா இல்ல ஹோம் பேகர்மைங்ளா
ஹோம் பேக்கர்
ஓகேங்க ஆடர்ஸ்லா உங்களுக்கு வருதுங்ளா
அக்ச்சுலி‌ நா என்னோட அம்மா வீட்ல இருக்கிறப்ப பண்ணிட்ருந்தே ஹஸ் பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்றோ என்ன பண்றது
ம் ஓகே ஓகேங்க நீங்க வந்து க்ளாஸ் மை போய் கத் துக்குனீங்களா இல்லென்னா
ஓனா கத்துக்கிட்டது
ஓகேங்க ஏங்க ஹஸ் பண்ணோட அக்காவுமே அப்டிதான் ஒரு க்ளாஸ் மாரி போயி கத்து நாங்க ஆன்லைன்லேதான் இந்த கேக்கு இந்த இதல்லா செய்யிறோல்ல நீங்க சொல்ற மாரி இந்த டோனட்டு நெறைய வந்து அவங்களுமே செஞ்சு இந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்டர்ஸ் வந்து எடுத் எடுப்பாங்க ஈவினிங் டைம்ல எடுத்து ட்டு அ மார்னிங்கே சொல்லிங்னா ஈவினிங் வந்து அவுங்க வந்து அந்தந்த அப்பார்ட்மன்ட்ல ப்ளாட்டுக்கு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துருவாங்க ஆன்லைன்லுமே நெறைய வெப்சைட்மே கிரியேட் பண்ணிட்டு ஆ ஹோம் மேட் கேக்ஸ்மே பண்ணிட்ருந்தாங்க இப்ப கொஞ்ச அவங்களுமே ஆஃபீஸ் போவே அந்த அளவுக்கு பண்ணத இல்ல அப்போ நானுமே பாத்துருக்கே ஆ அ அவங்க எப்டி செய்வாங்கன்னு சொல்லிட்டு அம் பரவால்ல இந்த மாரி வீட்ல கேர்ள்ஸ் யார்னா பண்ணும்போது உங்களுக்குமே ஒரு என்கரேஜ்மென்ட்டா இருக் க்கோ
உம் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கு நா என்ன பண்ணி வச்சாலு அவங்க ஸ்வீட்டா இருந்தா சாப்ட்டுக்குவாங்க
அப்டிங்களா சரி சரி எங்க ஹஸ்பண்டும் சரியான ஸ்வீட் லவ்வரு உம் நா நா எனக்கு வந்து அந்த அளவு நா ஸ்வீட் சாப்பட மாட்டே இந்த மாரி சாக்லேட் ஐஸ்கிரீம் அதுல மாரி ஸ்வீட்தா சாப்பிடுவே இந்த இனிப்பு பலகாரோ அந்த மாரி அவ்ளவா சாப்பட மாட்டே இப்ப ஆஃப்டர் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவரு சாப்படுறதவே அம் அது வீட்ல இருந்தா நம்ம கண்டிப்
நீங்க வீட்ல ஈசியா டார்க் சாக்லேட் பண்லா நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க ஒயிட் சாக்லேட் வேணுன்னா ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட் வேண்ணா டார்க் சாக்லேட் நம்ம வீட்லயே பண்லா
உம் சரிங்க நானுமே ட்ரை பண்ணி பாக்குறே அ இவரு ஸ்வீட் சாப்படுறதுனால எனக்குமே வந்து அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ்மே இப்போ வந்துட்டு நானுமே நநெறைய ஸ்வீட் சாப்ட ஆரம்பிச்சுட்டே அந்த அளவு கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்டாம இருந்தே இப்ப பாத்தனா அவருக்கு பிடிக்கும்னால நா எதனா வாங்கி வச்சிருப்பாரு காரமா சாப்டவுடனே சரி கொஞ்சமா சாப்டலான்னு போய் சாப்டுவே அப்றோ பாத்தீங்கன்னா அவர விட நாந்தா இப்ப நெறைய சாப்ட ஆரம்பிச்சுட்டே
நானு அப்டித்தா
சாப்ட்டு அவரயு திட்டிட்டு இருப்பே நீ ஸ்வீட் சாப்டறனாலதா நானு சாப்டறே நீ கொஞ்ச கம்மி பண்ணு இல்ல வாங்காதன்னுவே அதுக்குமே அவர் மறைச்சு வச்சுதா சாப்டுவாரு இருந்தாலு நா கண்டுபிடிச்சிருவே இந்த கப்போர்ட்லதா இருக்கு ஸ்வீட்டு நம்ம சாப்ட்டே ஆகணு அப்டின்ட்டு
அது நம்ம சாப்ட்டு சாப்ட்டு பழகிட்டோன்னா அப்டியே அதுதா வேணு அப்டின்னு தோண ஆரம்பிச்சிரு